ஏ
ஆனா இப்பதா சாமி கும்டே நீங்க என்ன பண்றீங்க
இந்நேரமே சாமி கும்பிட்டுருவீங்களா நாலா ஆறு மணிக்கு மேல அரேகால் அந்த மாரி ஆகு
நம்ம இந்த பாப்பா எல்லா இருக்கிறதுனால பாப்பா தூங்கு போதே சாமி கும்ட்டுருவே ஏன்னா பாப்பாங்கன்னா வந்து நின்னுட்டே இருப்பாங்களா வெளக்கு ஏத்துவோ கீழ பத்திலா வைப்போ அத பிடிச்சி இழுப்பாங்க அதனால வந்து டென்ஷன் ஆகு அந்த நேரத்துல நம்ம இங்க வெளக்கு பொருத்தவா இல்ல பிடிக் கவா அந்த பூஜ ரூமா தொறந்து வேற வச்சிருக்கணுமா தொறக்கவே விடமாட்டாளுக தொறந்து வச்சிருந்தா அங்க திருநாறு எடுக்குறது அத எடுக்குறது யே பண்ணுவளுக அதனாலயே வந்து மூடி வச்சுட்டே சி இப்பவே வந்து வெளக்கு ஏத்திட்டே
செய்லா செர் அதுவு நல்லதா ஏத்தலா அஞ்சர மணிக் மேலனாலே வெளக் ஏத்தலா எப்ப வேணா ஏத்தலா
எப்ப வேணா ஏத்தலா அப்டி பத்தா னா முருகருக்குன்னா ஒரு மணிக்கு ஏத்து சொல்றாங்க மத்தியானோ வெத்தல தீபோ
ஆ அதே மாரி என்டியு ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்க நைட்டு எட்டு மணிக்கு தா சாமி கும்புடுவோன்னு எட்டு மணிக்கி கும்புடுவீங்களா என்ன இ ப்டி சொல்றீங்க அப்டின் எட்டு மணிக்கு தா ஏதோ நல்ல ஏதோ இது அதனால நைட் எட்டு மணிக்குதா கும்புடுவோ நம்மள நா என்ன சொன்னே ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாரி கும்புடுறோ பாருங்களே நாலா ஆறு அடிச்சோனே ஆ மணி ஆறாச்சு வாச கதவ தொறக்கணு அப்டிப்படின்னு சொல்லிட்டு விளக்கேத்திட்ருப்பே நீங்க எட்டு சொல்றீங்க ஒரு ஒருத்தர் காலையில நால்ரை க்கி அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தன ரொம்ப விசேஷ
ட்ரு காலையில மட்டு நாலரைக்கி பொருத்த பழகுணுனு நெனைச்சுக்கோங்களே வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துர்லா ஆனா வந்து நம்மளால முடியாது என்னன்னா இப்போ நம்ம வந்து சின்ன வய்சு சோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த மாதிரிலா இருப்பாங்கப்பா வப்பாங் பாங்க அது வயசு தெரியது
ஆமா வயசு வயசானவங்கன்னா தெரியாது அவுங்க திரும்ப பதினோரு மணிக் படுத்துங்கிப்பாங்க அந்த மாரி இருக்கு நமக் கு அடுத் அடுத்து வேலருக்கு
காலயில வந்து போப்ரட்ட ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஆனா என்ன சில பேர்னா நாலு மணிக்கே எந்துச்சி பிள்ளைங்களுக்கு சாப் பாடினா செஞ்சுருவாங்க
ஆமா
வெளக்கெல்லா பொருத்திட்டு ஆனா நல்லதா காலையில எந்திரிச்சு வெள குளிக்கிறோமோ இல்லயோ மூஞ்ச கை கால கழுவிருணுமா
ஆமா
கை கால மூஞ்ஜெல்லா கழுவிட்டு பிர்ரஷ் பண்ணிட்டு வெளக்கேத்திருனுமா
ஆமா அதே இந்த மாரி நம்ளால வந்து அ எப்பயுமே நாளேமுக்கால்கு எந்திரிக்க நால்ரைக்கு எந்திரிக்க முடியலனா நாற்பத்தெட்டு நாள் நால்ரைக்கு எழுந்திரிச்சாக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சா கூட போதுமா இந்த நாப்பத்தெட்டு நாள் மண்டலம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாரி எந்த
அதுக்குள்ள நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்துருமே
அந்த அப்ப மட்டு வந்து நம்ம கொஞ்சோ வந்து அந் அதுக்கடுத்து ஒரு நாலு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இன்னு ஒரு நாப் அடுத்த நாள் நம் கணக்கு வந்து நாப்பத்தெட்டு அந்த மாரி சொல்றாங்க கணக்கு வந்து நாப்பத்தெட்டு அது நம்ம வீடு இஷ்டலானா ஊருக்கு போயிட்லா இல்ல ஊரு இது அவசர்த்துக்கு ஊருக்கு போலா செய்யலா ஆனா அந்த நாப்பத்தெட்டு நாள் நம்ம என்னையே கேட்டா எல்லாரு வந்து அப்டி சாமி கும்பணு அய்யோ சாமி அப்டி அதெல்லா கெடையவே கெடையாது சாமி வந்து நம்ம ரசுச்சு நம்ம புடுச்ச மாரி கும்பிடணு எனக்கு இந்த நா வந்து எங்க வந்து ரொம்ப ஆச்சர்யமா இருந்தது அப்டினா இப்ப நம்ம ஊர் சைடு் லா எ எங்க வீடுகள்லலா ரொம்ப மோசோ இப்டி பண்ணிட்டியா குளி க்குல்லையா சாமி வந்து கோச்சுக்கு அ சாமி ஒண்ணுமே சொல்ல போறது கெடையாது அச்சசோ வெளக்கு அணஞ்சிர்ச்சா மொத தீக்குச்சிலே தீ பொருத்தலையா அச்ச சோ அப்டின்ற மாரியெல்லா அந்த மாரில்லா சொல்லுவாங்க ம் எனக்கு அதெல்லா சில நேரோ வந்து ரொம்ப இதா இருக்கு
எண்ணெ ஊத்தம் போது வ ந் து எண்ணெ ஊத்திட்டு அ திரி போடக்கூடாதா ஆ எண்ணெ ஊத்திட்டுதா திரி போடணுமா திரி போட்
ம்
ம்
ஆ
சொல்றாங்க நெறையா
இந்த மாரி எல்லா சொல்லுவாங்க இன்னு நெறையா சொல்லுவாங்க அ அது என்னது தேங்கா வந்து கெட்டு போச்சுன்னா வந்து தேங்கா பக்கத்து கடையில வாங்குறோ அத ஒடைக்கிறோ அது கெட்டு போச்சுன்னா நமக்கு என்ன கடவுள் உக்காந்து இவங்களுக்கு கெட்டது நடக்க போகுது தேங்கா கெட்டு போகட்டு அப்டி பண்ண போறாங்களா கெடையாது அதெல்லா ஒரு பெரிய விஷ்யமா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் என்ன ஆய்டுச்சு அப்டின்னா ஒரு கருப்பு கலர் ஒரு கருப்பு கலர் பூன எனக்கு அத பார்த்தொனே ரொம்ப பயமாயிச்சு என்னடா கருப்பு கலர்ல பூன வருது ஆ எனக்கு அது வந்து தெரியாது வீட்ல இருந்து என்ன சொன்னாங்கனா கருப்பு பூனையா அது ஏ உங்க வீட்ல இருக்கு அப்புனாங் தெரியல அது வந்துட்டே இருக்கு அப்டின்னே அப் அப்றோ வந்து நா கரெக்டா வீட்டு வாசல்ல கதவு அன்னைக்கு எங்க அத்தையோ ஒருத்தவங்க வந்துருந்தாங்க வீட்டு கதவ தொறக்கற அது கரெக்டா நிக்கிது அப்டின்னும் போது அவுங்க வந்து என்ன சொல் டாங்கனா இப்டி வீட்ல வெளிய நாங்க எங்கேயு போல சும்மா வெளியதா நிக்க போனோ வீட்டுக்கு முன்னாடி இப்டி கருப்பு பூன நிக்கறது நல்லது இல்லமா அப்டின்னாங் எனக்கு அதுல இருந்தே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா இப்டி சொல்றாங்களே இப்டி சொல்றாங்களே ஒரு வேல தப்பு எதுவு நடந்துருக்குமோ
இந்த கருப்பு பூன வந்து எப்போதுமே வந்து எங்க வீட்டுக்குள்ள வர வர பாக் குமே நாங்க வந்து என்ன பண்ணுவேனா வெரட்டி வெரட்டி வுட்டுட்டு இருந்தே அப்பதா சொன்னாங்க மகாலெஷ்மியா
ஆமா நா அததா சொல்ல வரே அப்போ நா வந்து மனசே கேட்கல அவுங்க அப்டி சொன்னோனே அப்பற நா சும்மா சாட் ஜி டி பி ல தா போட்டு கேட்டே இப்டி சொல்றாங்கனு ஒன்னே அது வந்து சொல்லிச்சு அப்டியெல்லா கெடையாது பூனன்றது ஒரு சயின்டிஃபிக்கா நீங்க பாத்தீங்கனா அது ஒரு வந்து அது ஒரு நல்ல விஷயதா இப்ப ஒரு ஒரு சில நாடுகள்லல்லா வந்து அத வந்து ஒரு நல்ல சக்தி உள்ள வர்றது ஒரு நீங்க சொன்ன மாரிதா ஒரு மகாலட்சுமியோட ஒரு அம்ஸ் செம் காசு நெறைய வரு வருன்றதுக்கு சொல்லுவாங்க ஒரு சில எடங்கள்ல வந்து அது ஒரு ஜீவராசி அது வந்து ஒங்க கிட்ட தஞ்ச வருதுன்னா அது உங்கள வந்து உங்கள வந்து சூஸ் பண்ணி உங்ககிட்ட வருது இதுதா காரணமா இருக்குமே தவர கெட்டதுல்லா எதுவு கெடையாது அது ஒரு உயிரினு அது கருப் பா பொறந்தது அது தப்பா அப்டின்ற மாரி அது ஒரு உயிரினோ அப்டின்னு சொல்லி
ஐயோ எனக்கு அது வந்து அஹ் இப்டி வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்பறோ வந்து அந்த பூனய ஏதோ நாய் வந்து இதாயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சி அஹ் அய்யயோ அப்டின்ட்டு ஹ ஆனா பூன வர்றது நல்லதா
எனக் கு அந்த கருப்பு கலர் பூன வந்து ஒரு நா ரொம்ப ஃபீல் பண்ணேன்னு சொன்னேல ஒரு ரெண்டு மூணு நாளே நா ஒரு ஒரு வேலைக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தே ஐயோ ஏதாது ச்சு ஒண்ணு வராதான் ஆனா அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல எனக்கு அவ் அந்த வேல கெடச்சது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏனா அது இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான காசு அப்பதா நா வந்து அதுக்கப்பறோ இன்னொனு என்ன விஷ்யோனா இன்னு ஒரு ஒரு நல்ல விஷ்யோ கேள்விப்பட்டோ அந்த மாரி ஒரு விஷ்யோ அப்டின்னு சொல்லும் போது நா சொன்னே இங்க பாரு நமக்கு காசுமே வந்து ஹஸ்பண்ட முன்னா நா தா பொலம்பிட்டு இருந்தே கருப்பு பூனை வருது க அது என்ன பண்ணோ அப்டின்னா இது வீட்ல கிச்சன் இருக்குல கிச்சனுக்கு நேரா கரெக்டா சிங்க் அப் அந்த கிச்சன் ஷெல்ப்ல நம்ம வெளிய உக்காந்து உள்ள ஒக்காரது வெளிய ஜன்னலை தொறக்காதனு ஜன்னல நா கிச்சன்ல லைட்டு போடுபோது ஜன்னல்ல இருந்து கீழே குதிக்கு என்னடா அது அப்டின்னு சொல்லிட்டு இருந்ததுனு சொன்னே இப்போ அது வந்ததுக்கு அப்பறோ தா எனக்கு ஆ அப்பறோ நா இன்னொரு நாள் வந்து நா வந்து கடவுள்ட அன்னைக்கி வந்து கேட்டே என்னடா இப்டி கருப்பு பூனை வருது ஆளாளுக்கு என்னனனுமோ சொல்றங்களே அத யோசிச்சுட்டே போறே அதே கருப்பு பூன அன்னைக்கி முருகர் கோயில்ல சுத்திட்டு இருக்கு கோயில்லயே சு த்துது அப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன அப்றோ அது எங்க வீட்டுக்கே வரதில்ல அது கோயில்லயே தா இருக்கு இப்ப ஃபுல்லா அதுக்கு யாரோ வந்து நா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட கோயிலுக்கு போகுபோது பாத்தே இங்க எப்பயாவது வரு எங்க வீட்ல ஒக்காந்துருக்கு எதுத்த வீட்ல ஒக்காந்துருக்கு அன்னைக்கி கோயிலு போறே அதுக்கு யாரோ மணி கட்டி வுட்டு அதுக்கு பால் எலா வச்சிருந்தாங்க அப்ப தெரிஞ்சிருச்சு செரி கோயில்ல அத வளத்துகிட்டுரு க்காங்க போல அப்டின்னு ஆமா
நாங்க இப்ப திடீர்னு வெளிய போகுபோது திடீர்னு வந்து பூன டபக்குனு குதி க்கு அப்பறோ இங்கிட்டு போகு நானு அய்யோ கடவுளே அப்டின்ட்டு போவே ஆனா அதுக்கு ஏத்தாப்பல ஏதாவது நடக்குமே நா நெறைய எடத்துல பா த்துருக்கேனே
அப்டியா ஆஹ்
ம் அது வந்து நம்மள எச்சரிக்கை பண்ணுது பாத்துப்போ அப்டின்ட்டு ஆனா நா திட்டுவே ஆனா வந்து
என்னைய கேட்டா வந்து நாலா வந்து இப்ப நம்ம தீபாளி வச்சுக்கோங்ளே தீபாளி கா இந்த பொங்கல் பொங்கல் தீபாளியே எடுத்துக்கோங்ளே அ நல்ல நேரொ பாக்ணு அ கரெக்டா இந்நேரோ சாமி கும்புன்னு தீபாளிக்கு சாமிய எத்தன மணி குடுக்க வடை சட்டி எத்தன மணிக்கு வக்கிறது ஆஹ் செரி செரி இருங்க நல்ல நேரோ அப்டி இப்டின்னு பாக் க்றது அப்புறம் வந்து பழொல்லா வைக்கிறது வச்சு செஞ்சு அப்பிடி இப்பிடி சொல்லி பயமூ டி அந்த மாரி பண்றாங்க ஆனா நா நார்த் இந்தியாலல்லாம் பாக்குறே தீபாவிளிய வந்து அவ்ளோ அழகா கொண்டாட்றாங்க அவுங்க அவங்கள அவங்க அழகுபடுத்திட்டு வீட் ட அழகா டெக்கரேட் பண்ணி அ சாமி கிட்ட முன்னாடி டான்ஸ் ஆடி அந்த மாரி கொண்டாட்றாங்க அது அது பாக்கவே நல்லாருக்கு ஆமா நல்லாவே சாப்ட்டா கேக்குது ம்
ம்
எதாவ்து ஒரு வேல பண்ணிட்டேதா இருப்பாங்க போலருக்கே
ஆமா ஆமா
சேரி சேரி நீ நீங்க போய் கொழந்தைய கூட பாருங்க ஒன்னும் பிரச்சன இல்ல நம்ம அப்பறமா கூட பேசிக்லா
ஓகே ஓகே ஓகே ஓகே
சேரிங்க
தண்ண தண்ணி உச்சா